ஆஹ் என்னடி பண்ற
ஆஹ் நா சும்மா தாடி இருக்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க
நானு சும்மாதார்க்கே
ஆ
நா நேத்து சொன்னேயே சொன்னேனே என்னா சொன்னா வீட்ல பேஸ்னியா
ஆமாடி வீட்ல பேஸ்னே
ஆ
அண்ணா கிட்ட சொன்னே
ஆஹ்
அப்ற அந்த லேண்ட் கொஞ்சோ அந்த மண்ணெல்லா கொஞ்சோ இதாவுது குரோத் எல்லா வரும் ஆனா என்னான்னு தெரிலயே அப்டின்டாரு
ஏய எய ஏ எட நல்லா இல்லையாமா
எடோ ஓகே தா இந்த மண்ணு வந்து அக்ரிகல்ச்சர்க்கு ஏத்த மண்ணா இல்லியாமா
ஓ காய்கறி எல்லா போட்டா வராதாமா
ஆஹ் வராது நல்லா வராது வெளச்சல் ஆஹ் நெறையா இருக்காது
ஆஹ்
அப்டின்னு சொன்னாரு
ஓ சரி சரி ஆஹ்
ஆஹ் அதா என்ன பண்றதுன்னு யோசிச்ச
அப்போ என்ன பண்லா அது சரி அது இது வர்னால சரி ரெண்டு பேருமே இருந்தா ஒரு கொஞ்சோ இன்வெஸ்ட் பண்ணி பண்லா அப்டின்னு நெனச்ச
ஆமா ஆமா அப்டி பண்லாதா இல்லன்னா வேற லேண்ட் பாக்கலாமா
வேற அண்ணாக்கு ஏதாவது தெரியுமா
அதன்ன வெசாரிச்சு பாக்க சொல்ற
ஆஹ் கேட்டு பாக்க சொல்லு வேற நல்லா லேண்ட் இருந்தா நெறைய வெளச்சல் வர மாரி இருந்தா சொல்ல சொல்லு
ஆமா கண்டிப்பா
ஒரு ரெண்டு ஏக்கர் மாரி இருந்தா பரவால்ல பாக்க சொல்லு அண்ணாவ
பரவால்லயா
ஆமா ரெண்டு ஏக்கர் மாதிரி இருந்தா கொஞ்சோ கொஞ்சோ போட்டுக்கலாம்ல
ஆஹ் எங்க ரிலேட்டிவ்ங்க ஒருத்தவங்க லேண்ட் அங்க வச்சிருக்காங்க
ஆஹ் ஆஹ்
ஆ கிட்ட வேணும்னா கேட்டு பாக்கலா ஆ அண்ணா
அது ஆ பேச சொல்லு ஏன்னா இப்போ எல்லாமே ஆர்கானிக் பை தா வேணுங்கிறாங்க
ஆமா ஆமா
அப்போ நம்ம ஆர்கானிக்கா மருந்து இல்லாம எல்லா ரெடி பண்ணானா நம்ம கொஞ்சோ லாபம் பாக்கலால
கண்டிப்பா எல்லரு அதா விரும்புவாங்க இப்போ கொஞ்ச எல்லா மருந்து அடிச்சுட்டு
அ
எல்லா ஹெல்த் ப்ராப்ளம் வேற வருதா
ஆமா
ஆமா இங்கியு கொஞ்ச பேர் அத்தா அதே ஆ ஆர்கானிக்கா எங்க கெடைக்கூ அப்டின் இங்க எல்லா பேசிட்ருந்தாங்க
அ இப்ப எல்லாமே கெமிக்கல்லா இருக்குகறனால இப்ப எல்லாத்துக்குமே ஹெல்த் இஸ் யூ அது இதுன் காய்ச்சல் சீக்கர வர்தா
ஆமா
இப்ப எல்லாமே ஆர்கானிக் காசு அதிகமாருந்தாலு பரவாலன்ட்டு வாங்கறாங்க
ஆ
அத்தா சரி கேக்கலா சரி அத்தா அந்த லேண்டு நல்லா இருக்கு அப்டினாங்களா
சரி
அத்தா பக்கத்து வீட்டுல அக்கா எல்லா சொன்னாங்க சரி நா எதுக்கும் அண்ணன் உன்ன கேட்டு க்கற ஏன்னா அண்ணாக்கு இதெல்லா தெரியுல்ல
ஆமா அது வந்து ஃப்ளட் போடுறதுக்கு நல்லா இருக்குமாம அந்த லேண்டு ஃப்ளாட்லா அங்க விக்கவாங்கல ஃப்ளாட் போட்டு ஆ அந்த மாதிரிக்கு ஓகேவாமா நம்ம வெளச்சலுக்கு எதா வேணுனா அந்த மண்ணு செட் ஆகாது
ம்
அ அதுக்கு நல்ல மண்ணா வேணு இல்ல நம்ம அங்கே பண்றது வேற மண்ணு எடுத்து வந்து கொட்டி
அ
கொஞ்ச மண் அல்ல போட்டு அந்த மாரி பண்ணுமாமா அப்ப நறைய செலவாகுல்ல
ஆமா அ அப்டீன்னா நறைய செல ஆகுந்தா
ஆமா ஆமா அதுக்கு பேசாம வேற லேண்டே பாத்துக்லா
ஆ சரி அப்போ அண்ணாவ அங்கங்க கேட்டு பாக்க சொய் இவர கேக்க சொன்னா இவரு எனக்கு ஒண்ணுமே தெரிலங்கறாரு
சேரி சேரி
ஆ ய யென் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கள்லயு யாருமே அந்த மாதிரி இல்ல அப்டின்னாரா
ஆ
அதா நீங்க ரெண்டு பேந் செரு சேந்து பண்ணுறீங்களா அப்ப அண்ணாவ கேட்டு பாக்க சொன்னாரா
ஆமா ஆமா நா அத கேட்ட
ம்
சரி பண்ட்லா பண்ணுங்க அப்டின்னாரு அவ்ரு ஹெல்ப் பண்ற
ஆ
ஆ என்ன பாத்து பண்ணுங்க அப்டின்னாரு சேரி அதா இந்த மாரி லேண்ட் இருந்ச் சொன்னதுக்குதா சரியா பாத்து டா அவுரு போய் பாத்துட்டு வந்தாருன் நனைக்கற காலைல
ஓ ரெண்டு ரெண்டு ஏக்கர் இருந்தா பாக்க சொல்லு
இல்ல இல்ல நீ நேத் சொன்ன லேண்ட காலைல பாத்துட் ட்டு வந்துர்தா
ஆ
ஆ அது நல்லா இல்ல அப்டினாரு செட் ஆகாது
ஆ
பாத்தா சரி இப்போ இன்னு ஒன்னு வேற ஒருத்தவங்க கிட்ட இருக்கு நாங்க சரி நா காலை காலைல போய் பாத்துட்டு வர்ட்டு
ஆ சரி அப்போ அண்ணாவ காலைல போய் பாத்துட்டு வர சொல்லு
ஆ அவ பாத்துட்டு வந்தா இன்னு ரெண்டு மூணு எடொ சொல்லிர்க்காங்க சரி ஒரு ஒரு இடமா பாக்கலா
ஆ சரி அப்போ நீ அண்ணாவ இதெல்லா சொல்லு சொல்லிர்ந்த மாட்டு எருவுக்கு ஃபஸ்ட் டு சொல்லி வெக்கனுமாமா
ஓ அப்டியா
ஆ அதனால நீ அண்ணாவ பாத்துட்டு சொல்ல சொல்லு
அ
அ கண்டிப்பா நம்ம பண்லா
ஆ பண்ட்லா வேற
ஆ அப்போ நா அதுவு சொல்லி வச்சிர்ற மாட்தெருரவுக்கு சொல்லி வச்சுர்ற
அ
ஏன்னா அடில போட்டா நல்லா வரும்ன்னு சொல்றாங்க பாட்டிங்கல்லா அதனால நம்ம என்ன பண்லனா போய் நா சொல்லிட்டே வரே நீ அண்ணாவ அங்கெல்லா பாத்துட்டு வர சொல்லு அதுல எதுவு நல்லா